ஹலோ சகோதரி கேக்குதா ஹலோ சகோதரி கேக்குதுங்களா ம் சொல்லுங்க எப்படி இரு கிங்க ஆ கேக்குது ஆ வணக்கம் கேக்குது எப்படி இருக் கிங்க ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டாச்சா மத்தியன சாப்பாடு மத்திய சாப்பாடு சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டாச்சு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் தக்காளி தொக்கு பீட் ரூட் பொரியல் ஆம்லேட்டு இப்போ இருக்கவே இருக்க நம்ம மா ரொம்ப ந பிடிச்ச மாங்கா
ஆ அப்பற என்ன சூப்பரான மாம்பழம் ம் ஓகே ஓகே அதானே இப்ப சீசன்
ஆ அது இல்லன்னா எங்க வேணு எது செஞ்சாலு அந்த மாம்பழம் கட் பண்ணி வைங்கப்படின்னு
ஆமா ஆமா எப்டி மரத்துல உள்ளதா இல்ல நம்ம மரத்துல உள்ளதா இல்ல
இல்ல இல்ல கடைல வாங்குனதுதா கடைல வாங்ன ஆமா கடைல வாங்னதுதா மரல்லா இல்ல மேம் ச்சே இல்ல சகோதரி நம்ம எங்க சென்னைல மரோங்கிறதுலா எங்க அதெல்லா கிராமத்தோட முடிஞ்சு போச்சு
ஓகே ஓகே ஓகே ஆ இங்க சென்னைங்கிறத விட வந்து இப்ப பொதுவாவே இ ங்க எல்லா ஏரியா லயுமே இப்ப மரங்கள்லா அதிகமா இ ல்லல்ல எல்லா வீட்டுக்கு இடிச்சுட்டு ஃபுல்லா வீடுதான இப்ப கட்
ஆமா சின்ன அந்த அந்த ஸ்கொயர் ஃபீட்ல வீட்ட கட்டிட்டு
வீட்ட கட்டிர்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நா உங்கள கேக்குறே எங்க வீடலயுமே நாங்க வந்து தஞ் சாவூர்தா அப்ப இருந்துமே எங்களுக்கு வந்து ஆ இப்ப வீடு இதெல்லா எதுமே வீடு மட்டுந்தா பக்கத்துல யே வி ஏ ஒரு செடி வளக்குற அளவுக்கு கூட நம்மள்ட்ட இது கெடையாது
ம் அப்பிடிங்களா ம் ஆமா என்ன பண்றது அதனால நகர ஆ எல்லா மாறிடுச்சே எல்லாமே மாறிடுச்சே ஆமா நகர வாழ்க்கையே இப்ப நமக்கு நி ரந்தரமான ஒரு இதுவா ஆயிடுச்சு அது கிராமத்து வாழ்க்க நெனைச்சு பாக்கவே முடியல ஆனா அங்க இரு அந்த காத்து அந்த சூழ்நெல எங்க நமக்கு இங்க கெடைக்கிது அந்த ஃப்ரீனஸ் அந்த அ இதுவே இல்லாம ஆயிடுச்சு நமக்கு ஆனா இன்னு இருக்கிறவங்கல்லா இருக்குறாங்க நம்ம ஊர்ல நம்ம அக்கா அக்கா அண்ணே இவங்கல்லா ஊருதா இன்னுமே நாமதா இங்க வந்து பட்டுட்ருக்கோ
ஆ
மத்
செரிங்க செரிங் இங்க வந்து மீன்
உங்களுக்கு பிடிச்ச உணவு சகோதரி
மீனா
உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன சாப்
என்ன கேக்குறீங்களா ஆ மீன் புடிக்கு டிஃபன் எடுத்திங்கன்னா தோசை சப்பாத்தி அந்த மாதிரி
அப்பிடி ஆ எனக்கு மீன் ரொம்ப புடிக்கு ஆனா அந்த பெரிய மீன்ல்லா இல்ல சின்ன மீன் இருக்குல்லையா அந்த சின்ன மீன் வாங்கி அந்த மாங்கா போட்டு காரக்கொழம்பு ரொம்ப ஃபேவரெட் அதுக்கேத்த மாதிரி ஒரு அப்புளமோ மாங்காவோ இருந்தா போது அதுவே அதுவே ரொம்ப புடிக்கு இன்னு ரொம்ப ஃபேவரட்னா பிரியாணி ஆ மீன் வருவல் மீன் கொழம்பு அதா அந்த மாங்கா போட்டு செய்யணு கொழம்பு அந்த மீன் கொழம்புனால அந்த மாங்கா புட்டு செய்யறதா கொஞ்ச ஸ்பெஷலே
அதுவே ஆ சரி சரி சில பேர் இங்க வந்து வெண்டைக்கால்லா போடுவாங்களே அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வெண்டைக்கா
தெரியலே சகோதரி பண்ணி பாக்கலா ஒரு தடவ எதையுமே ஒரு தடவ பண்ணினு
நல்லா இருக்கு சொல்லுவாங்க ம் கத்திரிக்கா சொல்லுவாங்க செல பேரு முருங்கக்கால்லா சொல்றாங்க ஆனா முருங்கக்கா எந்த அளவுக்கு டேஸ்ட் குடுக்குன்னு தெரியாது எனக்கு
ம் எனக்கு தெரியாது சகோதரி கேள்விப்பட்டிருக்கே இதெல்லா போடுவாங்க அப்பிடின் கேள்விப்பட்ருகே க்க நானு
ஆமா ஆமா சரிங்க தோழி என்ன நீங்க வந்து என்ன அ புரியல
சகோதரி எங்க போயிட்டு வந்தீங்க கடைசியா
ஓ இதா ஓ சுற்றுலாவா
ஆமா ஆமா
நாங்க மதுரை டிஷ் தியம் போனு வேற எங்கியு அ ஒரு நாள் டூர்தா வேற எங்கயு வெள்ல பெருசா கெளம்புல ம்
க ஆனா முடியல நெறைய நெறைய பிளான் பண்ணி நெறைய எங்கேயுமே முடியல மூணாரு ஃபர்ஸ்டே ஒரு அது மூணு மாச தத்துக்கு முன்னே மூணார் பிளான் பியாச்சு போக முடியல மூணார் மூணார் போக முடியல சேரி அங்கெல்லா ஒன்னு வேண்டா யாந்த சாப்பிட்டியாவது போய் இருந்துட்டு வரலா அப்படின் நினைச் சோ கடைசியில் அதுவு முடியாம போயிடுச்சு ந அப்படியே தள்ளி பே வந்துருச்சு இந்த தடவ எங்கேயுமே
அ போகவே இல்லையா ஏ இப்ப சென்னையன்னு எடுத்திட்டா சென்னைன்னு சொல்றீங்க இப் சென்னையிலயுமே நெறையா இருக்கு
இருக்கு இல்ல போய் போய் பழகன இடமா ஆயிடுச்சு அதனால அ ஆமா எத்தன தடவ சுத்தி சுத்தி சென்னையில எங்க நமக்கு தெரிஞ்சதுல்லா அந்த பீச்சு அ ஆமா
ஆ அங்க ஒண்டர்லாலா இருக்கே பசங்கள கூட்டிட்டு போறேன்னா அங்
அது கொஞ்சோ இப்போ ரேட் போட்டுட்டு இருக்கான்ப்ப அதுக்கு அந்த அளவுக்கு வொர்க் இல்ல
வொர்க் இல்ல ஆ இப்ப நாங்க மதுரை அதிசய போனவே அங் இங்க வந்து பைசா கொடுத்தாலு ஓரளவுக்கு ஒர்த்து தா
ஆமா இப்ப குட்டி பசங்களுக்கே அந்த அளவுக்கு காசு கொடுத்து நம்ம போனா அந்த வொர்த்தே இல்ல அது போகலா பெரியவங்க போய் இருக்கற மாரிதா இருக்கு நம்ம பசங்க சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் அந்த அளவுக்கு பைசா கொடுத்து நமக்கு பிரயோஜனமே இல்லையே போனாலு நமக்கு
என்ஜாய் பண்ற பெரிய பெரிய கேம்ஸ் எல்லா சின்ன பசங்க நாலாக்கு
ஆமா முடியாது போயும் நமக்கு அது நமக்கு அந்த பணத்த தா நம்ம வீன் விரம் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால் போகலை அதனால் போகலை அதே எனக்கு வந்து அதே மாதிரி மார்னிங்கில் அந்த இடியா ம் ஆப்பம் பால் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோம் இல்லாம் நிறையவே பிடிக்கும் ஆமாம் மார்னிங் டிஃபன் கண்டிப்பாக
ஆஹ் சரி சரி சரி இடியப்போ பால் தேங்காய் பால் தானே
தேங்கப்பால் அத ஆப்பம் அதுக்குதான் அதுதான் சொல்லவறேன் ஆப்பத்துக்கு வந்து அந்த கொண்டை கடலை சொல்லுவாங்க இல்லையா அதுல அந்த குருமாஹ அந்த குருமா அதுல வந்த கிரேவி அதெல்லாம் ஓகே ஓகே இவ்வளோ தறக்கும் அது ரெண்டுமே நான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் பண்ணணு அப்டின்னு நெனைக்கும் போது டக்குன்னு எனக்கு தோன்றது அது குழி பணியாரம் தான் கார ஆ கார குழி பணியாரம் அந்த காரக்குழிபணியாரத்துக்கு சக்க கார சட்னி அதே மாரி புதினா தொக்கு அப்ப அதே அரிசி மாவு தான் அதுக்காக நா ஸ்பெஷலால்லா அரைக்கறது இல்ல அதே நம்ம இட்லிக்கு போட்ற அதே அரிசி மாவ தா எடுத்து அத கொஞ்ஜோ பதமா நம்ம சோடா மாவு அந்த பேக்கிங் சோடா உப்புல்லா போட்டு கரைச்சு சிட்டு வெங்காயோம் பச்ச மெளகா கொத்தமல்லி கருவேப்பில்ல காஞ்ச மெளகா உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு ஆ ஊத்துற முன்னாடி நம்ம தாளிக்கணு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு இதெல்லா போட்டு தாளிச்சிட்டு அந்த மாவுல கொட்டி தேங்கா துருவி போடணும் தேங்கா துருவி போட்டு அந்த கடாயில எண்ணெய தடவி நம்ம போட்டா அந்த பனியாரோ நல்லா புஸ் புஸ்சின்ட்டு வரும் அது அதுக்குன்ட்டு நம்ம தனியால்லா அரைக்க தேவையே இல்ல அதே மாவு போது அதே மாவுல அரைச்சிட்டு அந்த கார சட்னி சூப் சூப்பரா இருக்கு காரச்சட்னிக்கா அதுவு இப்ப கொஞ்ச நாளா காரச்சட்னி போட்டுட்டு இருக்கிங்க அப்டின்னு சொல்லிட்டுருக் காங்க கார சட்னிக்கு வேண்டா அப் டினா இது இப்ப நா புதுசா ஓ பண்ணது வந்து புதினா
புதினா சட்னி ஆ புதினா தொவையல்
தொவையல் புதினா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு புதினா நாலு முந்திரிப் பருப்பு கீரு என்ன கொஞ்சோ புளி இதெல்லா போட்டு நல்ல எண்ணயில தாளி ச்சிட்டு அத வதக் கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சாப்ட்டா அந் தளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு அந்த குலி பணையாரம் சரி ஓகே இன்னைக்கு காரம் சாப்ட்டாச்சி நாளைக்கு என்னா சாப்பட நாளைக்கு இனிப்புதா வேண்டா ஓகே அதே மாவேதா எடுத்து வச்ச மீதி மாவுல தேங்கா ஆ இன்னும் வெள்ளம் வெள்ளம் நல்லா கரைச்சி வெள்ளத்த கரைச்சிட்டு நம்ம இது பண்ணணும் வெள்ளக்கப்பா இது போட்டுருக்கு போட்டா இனி பணிகாரம் அந்த மா ஆ அது நம்ம வ இஷ்டம் என்னு காப் ஒரு போட்டு பண்ணிட்டா அது வந்து இனிப்பு பண்ணிகரமா விரும்பி சா அத நம்ம சம்ம ஈவினிங் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து கொடுத்து
ஆ ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ ஆமா ஆமா ஒரே மாவு ம் செரிங்க தோழி செரி ஆ மேக்ஸிமம் நீங்க இப்ப அங்க இருக்கீங்க அப்டின்னா வீட்லே செஞ்சி குடுத்துருவிங்க இந்த ஸ்னாக்ஸ்லா வெளிய வெளிலலா வாங்கறது கெடையாது
ஆஹா எதுவுமே வெளியலன்ற தே வாய்ப்பே இல்ல கண்டிப்பா ம் கண்டிப்பா சாப்ட்டுதா த சாப்ட்டுதா ஆகணும் வேற வழியில்ல சாப்ட்டுதா ஆகனு வ வாங்கி குடுத்தாதானே வெளியில அதனால சாப்
பரவால நம்மள நம்ம கையால செஞ்சு கொடுக்குமீ போது அது கொஞ்சோ நம்மளுக்கு ஆ உணவு வந்து கொஞ்சோ
ஆமா வெளியில வாங்கிட்டு நம்மளுக்கு சேஃபா பச பசங்களுக்கு குட்டி பசங்களாச்சு நேற்று ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சே கேட்டாச்சு பாப்பாங்களுக்கு வீட்டுக்கு போனா உங்களுக்கு என்ன வேணு ப்ரெட் ரோஸ்ட் வேணுமா பாயச வேணுமா அவுள் பாயாச பண்ண போறே இல்லாம நீங்க பாயாச பண்ணி கொடுங்க அது அவுள நம்ம அப்படியே கொடுத்தா பிள்ளைங்க சாப் ப்றாங்களா சாப்பிட மாட் ன்றறாங்க ஆமா அதுக்காக கொஞ்சோ பாதாம் முந்திரி எல்லா போட்டு நெயில வருத் து அ எந்த ச க்கிற நாட்டு சக்கர போட்டு பால ஊத்தி செஞ்சு கொடுத்தோ நேற்று ஸ்நாக்ஸ் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து அந்த பச்ச பயிர் இருக் இல்லைங்களா அத ஊற வச்சிருக்கோ ஆமாம் அத ஊற வச் ச்சிருக்கோ ஒரு அஞ்சு ஆறு மணிக் க தாளிச்சு கொடுத்துடுவோ
ஆ சும்மா ஸ்நாக்ஸ சாப்பறது இந்த கொண்டைக்கடல கொண்டைக்கடையிலல்லா தாளிச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி
ஆமா ஆமா ஆமா அதேதா அதேதா ஆ குக்கர்ல குக்கர்ல தா குக் குக்கர்லதா ம் எதுக்கு நம்ம ரெண்டு விசில் குடுத்தா ஒரு விசல் குடுத்தா நம் தெரிசிரு இல்லையா ஒரு விசில் குடுத்தாலு அது கரெக்டா ஏன்னா இல் இல்லாட்டி வேகாதுப்பா
ஆ ஆகணு ம் சரிங்க தோழி சரிங்க தோழி ம்
ஓகே தோழி நீங்க பேசனதுக்கு ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டைம் ஆயிடுச்சி க கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்றே மிக்க நன்றி உங்கள நன்றி மை பாத்கவா சத்தாக்ஹு குய் ஹான் த்தா துயாஹ ஷவான் தும்